அ ஒஹ்
ஆஹ் சொல்லுப்பா ஹலோ கேக்குதா
ஹலோ கேக்குதாமா ஆஹ் கேக்குது குது எப்டி இருக்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி
நா நல்லா இருக்கேன்ம்மா மிய எப்டி போது லைஃப்ல்லா
லைஃப் ரொம்ப போரிங்கா போதுப்பா
ம் நானே உன்கிட்ட பொலம்லான்ந்தா ஃபோன் பண்ணே என்ன பண்றது ஆ உன்னயு கஷ்டப்பத் திறனேன் கொஞ்சோ யோசிக்க வேண்டியதா இருக்கு செரி எனக்கு ஒண்ண விட்டா வேற யார் இருக்கா உன்கிட்டதானேப் குழம்பி ஆவணு கஷ்டமோ நஷ்ட ஆ அனால் தா ஃபோன் பண்ண
ம் சொல்லுங்க என்ன ஆச்சு
ஒண்ண எல்லா என் மாமியார் தொள்ளதா எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு பசங்க கிட்ட சொல்லிட்டே இருக்கு செஞ்சுட்டே இருக்கு
ஆ பெரியவங்க அப்படிதா இருப்பாங்கப்பா உம்
நா என்ன பண்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அழ வருது பாத்ரூம்ல உக்காந்து அழ வேண்டியதா இருக்குது பசங்க எதுற்கா அழ முடியல ஏ என்னத்த சொல்றது ஒரு நேரோ அவங்கன்னா ஒரு நேரம் பசங்க மாத்தி மாத் பீஸ் அ சொல்ற பேச்சே சின்னது கேக்க மாட்டேன்து அவ கூட எதிரி எதிரி சண்ட போட போறான்னு தெரியு கூட மாத்தி மாத்தி பண்ணி ஒரே உயிர் எடுத்துக்குதுங்க ரெண்டு அவளு செரி அந்த தம்பி தானே பேசாம இருக்கும்னு இருக்க மாட்டேன்றா என்னா பண்றதுன்னு தெரியில இவனா இப்பதா படிப்புல கொஞ்சமாவது அப்டியே வரா அதுல செரி ஓகே படிக்கிறானே நம்ம கொஞ்சோ ஏத்திக்கிட்டோனா முடிஞ்சிச்சி அவ்ளதா இனிமே நா தாப் பெரிய ஹெட்டுன்ற மாதிரி பெருசா ஆ எனக்குதா எல்லா தெரியு
இப்ப பசங்கலா அப்டிதா இருக்காங்க
என்ன பண்றது தெரிலியே உ சொன்னா வந்து புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க நம்ம என்ன பண்றது நம்மளுக்காக தானே அம்மா கஷ்டப்படுறாங்கன்னே புரிய மாட்டேங்குது அங்க எப்டி உன் பைய எப்டி நீ சொல்றத கேக்குறானா உம்
அவனு ஒரு சில நேரோ அடம் பிடிக்கிறா ஒரு சில நேரோ கேக்குறா நம்ம கஷ்டத்த ஆன யாருமேப் புரிஞ்சுக்குமாட்
அதுதானே நம்ப கஷ்டத்த புரிஞ்சுக்கிட்டா நம்ப சிரிச்சி சுச்சி வாழ்ந்துருவோமே
ஒரு பக்கம் அம்மா
ம்
ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் பையன் ரெண்டு பேரும் சண்ட போட்டுக்குறாங்க சின்ன பையன்னு அவங்களு வீட்டு தரமாட்றாங்க அவனு அ வய்சப் பயனாயிட்டா சரி அவனையு நம்ம வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணவு முடியாது ஈ அவுங்க சரி சின்ன பசங்க விட் ட்டுகொடுத் த்துப்போவோ அட்ஜஸ் பண்ட்டு போவோனு இருக்க மாட்றாங்க அவங்க சொல்றதுதா கேக்கணு நெனைக் கெறாங்க
அவுங்க அப்பையே எல்லாரையோ அடக்கி ஆண்டு வாழ்ந்துட்டாங்கல்ல இப்போ நம்மளுக்கு அடங்கணும்னா அடங்க மாட்டேன்றாங்க அப்படியேதா எங்க அம்மாக்கிட்ட இதே தொல்ல தா என்ன பண்றது
அவுங்க அடங்க வேணா நம்மள அடக்காம இருக்க கக்கலாம்ல்ல நம்மள மாரியே நம்ம பசங்களு இருக்கணோ நெனக்கிறாங்க
அவுங்களுக்கு நம்மள அடக்கி வெச்சு அடக்கி வெச்சு சி இது பண்ணி பழகிடுச்சா இப்ப வந்து அது இல்லாம இருக்கறது கஷ்டமா இருக்கு வேற ஒண்ணோ இல்ல
ஆமா எல்லாமே அவுங்க கண்ட்ரோல்லய இருக்கணோ இன்னும் இருக்கிற காலத் த்துல எல்லாம் அவுங்க கண்ட்ரோல்லயே பண்ணனும்னா அப்புறோ என்னைக்கு தா நம்ம வளர முடியோ
ஆமா வயசாயிடுச்சு சின்ன பசங்கல சொ தட்டி குடுத்து வேல வாங்குவோ அதுங்களு கத்துக்கணோல இவுங்க பின்னாடியே இல்ல இவுங்குளுக்கு அப்புறோ நம்ம லைஃப்ல என்ன பண்ண முடியோ நம்ம யாரு பாத்தப்பா அது புரியவே மாட்டேங்கிது இவுங்குளுக்கு அதுக்கு கல்யாணமே பண்ணி குடுக் இவுங்க வீட்டோடயே வெச்சுக்கனோ அதையு வெச்சுக்க வேண்டியது தான அப்படியே வெச்சுனு இருந்துதாங்கனா நிம்மதியா இருந்திருக்கும்ல எந்த பிரச்சனையோ இருந்திருக்காது எந்த தொல்லையோ இருந்திருக்காது
அப்படி வெச்சிருந்தா தொல்லையா இருக்குந்தா தள்ளி வுட்டாங்க
திருப்பி அதுல வந்து மூக்க நொழச்சா என்ன பண்றது அப்பயோ இப்டி பண்ணு அப்டி பனு சொன்னா என்ன பண்ண இருக்கிறது நம்ம இங்கப் வந்த எடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணுமா இல்ல அம்மா சொல்லி் குடுத்தத கேக்கணுமா எதுவுமே புரிய மாட்டங்கங்குது போ
அ என்ன பண்றது எட்ஜஸ்ட்மெண்ட்லயே நம்ம லைஃப் எல்லா இப்டியே போயிடும் போலப்பா
அதேதா நா தா எனக்குதா இதே பிரச்சனைன்னு பார்த்தா உனக்கோ அதே பிரச்சன வீட்டுக்கு வீடு எனக்காவது மாமியாரு தா வில்லியா இருக்காங்க உனக்கு அம்மாவே வில்லியா இருக்காங்க என்ன பண்றது சொல்லு
என்ன பண்ண எல்லா நம்ம தல எழுத்து
வாங்கிட்டு வந்த வரோ அது மாதிரி
பொலம்புறதுக்குனே நம்மளல்லா பெத்து விட்ருக்காங்க போல
கண்டிப்பா என்னதா வெளியே போனாலோ புக்ஸ் படிச்சாலோ வேற வேல செஞ்சாலோ திருப்பி திருப்பி மைண்ட் அதுக்குள்ளயே அந்த டிப்ரஷனுக்குள்ளயே போது என்ன பண்றதுன்னுதா தெரியுல எவ்வளவுதா யோகா க்ளாஸ் போனாலோ என்ன அந்த நேர நல்லா இருக்கு திருப்பி வீட்டுக்கு வரணுமனாவே அப்டியே பய பயமா இருக்கு ஐயோ வீட்டுக்கு வரணுமே செய்யணுமே அப்டின்னுட்டு என்னத்த பண்றது போ
யாரு என்ன பண்ணாலு நம்ம தான நம்ம மைண்ட ஃப்ரீயா வச்சு க்கணு இவங்கள பத்தி யோசிச்சு யோசிச்சு நம்ம ஹெல்த் பத்தோல போது
நம்ம எழுத்தே இல்லாம போது என்னதா சொல்றது பாழா போச்சு மொத்தமே நைட்ல படுத்தா தூக்க வர மாட்டேங்குது ஏதோ சிந்தன ஓடிக்கிட்டே இருக்கு ஒன்னு புரியல இந்த வாழ்க்கை எத நோக்கி பயணமா இருக்குதுன்னே தெரில
எல்லா செரியாயிடு கவல படாதீங்க
செரி
இப்படியே போய்டுமா ஆ இப் இப்ப லீவ்ல இருக்காம்ப்பா
ஓ சேரி சேரி சேரி
ட்டாங்க
ஆஆ சேரி சேரி சேரி ஆஹ் பெரியவளுக்கு மட்டு ஸ்கூல் இரு க்கு போயிருக்கா சின்ன உனக்கு லீவு தா வீட்லதா இருக்கா எப்டி படிக்கிறான்
நல்லா படிக்கிறா சூப்பரா படிக்கிறா அவன் கிட்ட எந்த பிரச்சனையு இல்ல
படிப்பு ஒண்ணு குடுத்துட்டோம்னா போதும் அவங்க பின்னாடி பிஃயூச்சர்ல நல்லா செட்டில் ஆகி வந்துருவாங்க நம்ம அதுக்கேத்தா மாதிரி அவங்க ட்ரென்ங் பண்ணிக்கிட்டா போதும் நல்ல காலேஜா பிராண்டடா இருக்க காலேஜா நல்ல ஸ்கூலா பாத்து சேத்து விட்டுடோம்னா அது போதும் பசங்க அதுல நம்ம பசங்க எப்டின்னா நம்ள பாத்துப்பாங்க நம்ம எதிர்பார்கல ஆனா இவங்க நம்மள பாத்தப்பாங்க இந்த ஜென்ரேஷன் அது மாதிரி இருக்கும்னு தோணுது சில நேரம் பார்த்தா அவங்க செல்பிஷா யோசிக்கிறாங்க அவங்க மட்டு நல்லா இருந்தா போதும் அப்படின்னு யோசிக்கங்
அப்டி ம்ம்
எப்டி வச்சி இவங்கள வந்து கெஸ் பண்றதுமே தெரில ஒரு நேர பாத்தா அப்பாடா பரவாலியே இவ்ளோ சேஞ்சஸ் இருக்கே குழந்தைங்க கிட்ட அப்டினு சந்தோ மாருக்கு திடீர்னு பாத்த அய்யயோ இந்த பசங்கென்ன இப்டி வெளாட்றதுங்களே நீ இன்னு பிஃபியூச்சர்ல எப்டிய இதுங்க ஒத்துமையா இருக்கு அப்டின்னு மண்ட பிச்சன்னு போகுது ஏன்னா பண்
என்னதா இருந்தாலு நம்ம கை தா நம்மக் உதவி பசங்களையு நம்ம ஃபுல் டிபெண்டிங்கா இருக்க கூடாதுல்ல
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம இவங்க நம்மள பாத்துக்கணும்னு நம்ம எதிர்பாக்கல ஏன்னா நம்ம வந்து ஃபியூச்சர்ல யா நம்ப கூடாதுன்னு ரெண்டு பேரு முடிவா இருக்கோம்ன்றது மட்டும் எனக்கு தெரியு ஆனா என்ன பண்றது
அவங்க லைஃப்ப அவங்க பாத்து த்துக்கிட்டோ நம்மள லைப் நம்ம பாத்துக்கலா இல்ன்னா நம்ம இப்டியே லைஃப்ல்லா ஸ்ட்ரெஸ்லயே தா இருக்கணும்ப்பா
கண்டிப்பா கண்டிப்பா இதேதா யோசிச்சு அதுவு நானா ஒரு சின்ன விஷயம் ஏதாவது நடந்தா இது அப்டியா அப்டியா இது அப்டியயிடுமா அது அப்டி போயி்டமா ஆ இதனால இது வந்துருமா ஃபியயூச்சர்ல அப்டின்னு அந்த யோசிக்கிறது அப்டியே எப்டி சொ சொல்றது பெருக்கிட்டே போ வேண்டியதா இருக்கு எப்பாடா எப்படா அந்த திங்கிங் லா ஸ்டாப் பண்ணுனே ஒண்ணுமே புரில நம்ம அந்த திங்கிங்க ஸ்டாப் பண்ணாவே உடம்பு நல்லா இருக்கு போலருக்கு
யோகா கிளாஸ் லா போயிட்டு தான இருக்கீங்க
அதெல்லா போயிட்டு தா இருக்கே அதுதா சொல்றேனே அந்த போற டூ அவஹவர்ஸ் தா ரொம்ப மைண்ட் ஃப்ரீயா ஜாலியா எந்த வீட்டு விஷய எதுமே ஞாபகம் இல்லாம போகுது ஆனா அதுக்கப்பற பாத்தா என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல அது அதுக்கப்பற திருப்பி போட்டு அப்டியே டிப்ரஷன்ல அமுக்கற மாதிரி இருக்கு எல்லாரு நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா அப்டின்னு தோணுது யூஸ் பண்ணா யூஸ் பண்ணிட்டு போட்டோமேன்னு ஒன்னு சொல்லுது இன்னொ சைடு நம்மள யூஸ் பண்ணிக்க றதுக்கு என்ன நம்ப என்ன அ பொரு ளா அப்டின்னு தோணுது இப்டியே ஓடின்ட்ருக்கு இதுலயே இந்த பசங்க வேற சண்ட போட்டுக்குதுங்க அடி ச்சிக்கிதுங்க ஐயையோ தல வலிக்கிது
எல்லாமே மாறு இப்டியே போய்டாதுல்ல
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா இதுக்குதா ஓங்கிட்ட பேசணுனு எனக்கு ஏ பி என்ன டிஸ்டர்ப பண்றனோ சும் சும்மா பொழம்பி பொழம்பி ஒன்ன கஷ்டப்படுத்துறனோன் நெனச்சிட்டுதா நா வந்து ஃபோன் பண்ணாம்லே ஒனக்கு இருந்த சேரி எனக்கு அதுக்கப்றோ இதுக்கு மேல இருந்தன்னா வேற யாராவ்து எனக் வந்து லைட்டா சீண்டுனாங்கனா அப்டியே வெடிச்சி செதறிருவ போல இருக்கு அத்னாலதா செரி ஓங்கிட்ட பேசிட்டன்னா கொஞ்சொ டிப்ரஷன் கொறையுமே அப்டின் சொல்ட்டு ஒங்கிட்ட பேசலான்தா கால் பண்ண நல்ல காலொ நீ வேலைக்கி போயிட்டு இருந்தீன என்னால ஓங்ககிட்ட பேசிர்க்க முடியாது து வேலக்கி போல அதுனால எனக்கு கொஞ்சொ இன்னக்கி எனக்கு சாதகமா அமஞ்சிது ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக இவ்ளோ நேரொ பேசிட் ருந்ததுக்கு
அப்டிலா இல்ல எப்ப வேணாலு நீங்க கால் பண்ணுங்க நா அட்டன் பண்ணி பேசுற ஒருத்தருக்கொருத்தர் இது கூட செஞ்சுக்கலனா எப்டி
கண்டிப்பா கண்டிப்பா கண்டி
க்கணு
கண்டிப்பா நா வந்து எப்டி சொல்றது ஆ கண்டிப்பா நா ஃபோன் பண்றே எனக்கு ஒன் அ ஒன்ன விட்டா வேற யாருக்கா நா ஒன்ன தவர வேற யார்கிட்ட பொழம்ப போற சில நேரொ நீயுமே டிப்ரெஷன்ல இருப்ப திருப்பி திருப்பி நம்பளு அந்த டிப் ப்ரெஷன ஏத்தி விடக் கூடாது அப்டின்றதனாலதா நா கால் பண்ணாம கம்முன்னு அப்டியே விட்றுவ ஆனா இப்போ நீ சொல்றது எனக்கு புரியுது நானு ஒனக்கு கால் பண்ற ஒனக்கு ஏதாவ்துன்னா எந்த டைம்லனாலு எனக்கு கால் பண்ணு நா அவைலபுளா இருப்ப இல்ல எங்கயாவ்து வெளிய போறேன்னா நா சொல்லிட்ற இல்ல என்னால வெளிய வெளிய போயிருக்கே நா என்னால இப்ப பேச முடியாதுன் நா சொல்லிட்ற
ஸ் செரிப்பா
செரிப்பா ஓக்கேப்பா நீ பாரு வேலைய
ஓக்கேப்பா ஓக்கே ஆ ஓக்கேப்பா பாய்